சொல்லுங்க
ஆ ஹாய் எப்டி இருக்கீங்க
நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ இருக்கே இருக்கே நா ஒங்ககிட்ட ஒரு விஷ்யோ கேக்கனு நெனச்சே
சொல்லுங்க சொல்லு
வீடு கட்டிகிட்ருக்கீங்ளோ
வீடு கெட்டல வீடு கெட்டனு பிளான் இருக்கு
இல்ல இல்ல ஆக்சுவலி நா அந்த பக்கோ நா உங்க வீட்டு வழியா வரும்போது வீடு கட்டிகிட்டு இருந்த மாரி இருந்துது செரி நீங்கதா வீடு கட்றிங்க ன் நெனச்சே செரி ப்ளானிங்னா எப்டி ப்ளானிங் பண்ணு என்ன மாதிரி கட்றதுனு
அப்டியா நா ப்ளான் இருக்குது டுப் ப்ளக்ஸ் மாரி கட்லானு நீங்க பாத்தது வேணா பக்கத்ல ஒருத்தவ்ங் கட்டிட்ருக்கறாங்க அது பக்கத்தா லேண்ட்டு வந்து வாங்கி போட்ருக்கோ டியூப்ளெக்ஸ் கட்டனுன் ப்ளான்ட்ருக்கு அது ஃப்யூ மந்த்ஸ் கழிச்சி அமௌண்ட்லா அரேஞ் பண்ணிட்டு ஆவிப்
செர் ஓகே ஓகே
நீங்க எப்டி சொந்த வீடா ரெண்ட்டுங்ளா
நாங்கில்ல நாங்ளு இப்பதா கட்னோ இப்பதா கட்னோ கட்டிட்டு இந்த மார் சின்னதா தோட்டோ ஒன்னு போட்ருக்கே
ஓகே
அந்த தோட்டோ போடும்போதே பிளானிங்கோடயேதா நாங்க பண்ணிருக்கோ அதா செரி உங்களுக்கு சின்ன ஒரு குட்டி சஜஷன் குடுக்கலாமேன் பாத்
அப்படிங்ளா பில் பில்டப் ஏரியா எவ்ள கட்டிருக்கிங்க
பில்டப் ஏரியா வந்து தௌசண்ட் செவன் எயிட்
தௌசண்ட் செவன் எயிட்டிங்ளா சூப்பர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்ளோ வரு எவ்ளோ கேட்டாய்ங்க
அந்ததெல்லா எங்க வீட்லதா தெரியு நான் அந்தெலா அமோன்ட்டுக்குள்ளேலா நா உள்ள போமாட்டே
அப்டிங்ளா
எனக்கு தேவ எனக்கு தோட்டம் போடணு அதுக்கு எனக்கு ஸ்பேஸ் கேட்டு அதுல நா போட்ருக்கே அதுல போட்ருக்கேனா நா அ இது அது என்ன சொல்றது கெமிக்கல்லா நா யூஸ் பண்ண மாட்டே உரோ அவ்ளோதா
ஓகே தோட்டத்துல என்னலா போட்ருக்கீங்க
ஆம்மா அது வந்து அ தோட்டத்துல என்னலா போட்றிங்கின்னா நா இப்ப ம் அ தக்காளி குட்டியா முருங்க மரோ வச்சிருக்கே அ கொய்யா எல்லாமே இப்ப இதுதா வாங்கிருக்கே நர்சரில போயிட்டு சின்ன சின்னதா பதியன் மாதிரி கொய்யாலாம் பாத்திகன்னா ஒரு ஒரு ஃபீட் ரெண்டு ஃபீட்டுக்கு அவுங்க வளத்தே வச்சிருக்காங்க
அப்டிங்ளா
ஆமா நாலு அ தென்னங்கண்டு வாய்ன்ட்டு வந்திருக்கே
இப்ப அவ்ளோ எட இருக்கா ஒங்க இதுல வளக்
ஆம்மா அதுனா என் இப்ப தோட்டோ வேணுன்லா நா மெயின் எனக்கு தோட்டோ வேணுன்தா அது பண்ணது
அப்புடிங்ளா
மூனு சென்ட்டு இதுக்காகவே தனியா வச்சுட்டோ
மூனு சென்ட்டுங்ளா
அ ஒரு பிளாட்டு அப்டியே எடத்துக்காகவே வச்சாச்சு
சூப்பர் சூப்பர் அப்ப ஒன்னொன்னு வளர்துக் எவள் நாள் எடுக்குது
உஹ அது இனிமேதா எனக்கு தெரிஞ்சு கொய்யா வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகு நாட்டு கொய்யா
ஃபைவ் இயர்ஸ் ஆகுமா
ஃபவ் இயர்ஸ் ஆகும்
அப்டியா
ம் அ இப் இப்ப இந்த இதுல்லாம் வருது பார்லே எனக்கு அது பேர் சொல்ல தெரியில குட்டி குட்டியா வச்சு
நீங்க இண்டஸ்ட்ரியல போட்டிங்கன்னா போப்லா நெறைய இந்த வள்ளியூர் சைட்லெல்லா டிராகன் ஃப்ரூட் நெல்லிக்கா நெறைய பண்றா
இல்ல அது எப்டினா ஆஹஹா நானே இந்த இன்ஸ்டாலெல்லா பார்த்தேன் அ ரொம்புட்டான் அதெல்லாம் காட்றாங்க அது ஆ அந்த சைடு கிளைமேட்டுக்கு வருது
சரி சரி
அது வந்து இப்ப நாங்க இருக்குற நம்ம எல்லாம் இருக்கோல இந்த ஏரியால வராது
அப்டிங்களா சரி சரி சரி சரி
இது ல ஹீட் இல்லைய நம்ம இருக்றது வந்து சென்ட்ர் பிளேஸு ரொம்ப ஹீட்டு
ஓகே ஓகே
ஓகே ஹாட் ஆஃப் திஸ் சிட்டி குல இருக்கோ கண்டிப்பா ப்ப வெச்சா வராது. இது வந்து முருங்க மரோ ஆ மாங்கா கொய்யால்லா எல்லா எடத்துலையுமே சர்வைவ் ஆக்கிடும்
சேரி சேரி சேரி சேரி
நீங்க சொல்றது வந்து க தூத்துக்குடி கன்னியாகுமரி பாத்தீன்னா கொஞ்சோ ஹில்ஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு.
ஆமா அங்க ஃபுல்லா அ இதுதான மலைகள் தான சுத்தி இருக்குது
இருந்துட்டே இருக்கு. அ அ அ அ அ அ அ அ அ லைக் தட்டு கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி க்ளைமேட் ருக்கு.
எங்க சொல்றீங்க
அ இந்த நீங்க சொல்ற இது பக்கோ கன்னியாகுமரி
கன்னியாகுமோ கன்னியாகம ஊட்டி ஊ ட்டிய அளவுல்லாம் இருக்காது ஆனா ஓரளவு அ கிளைமட் அது கேரளா ஒட்டி இருக்கனால கொஞ்ச அந்த வெயில் டைம் ன்னு நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்னைல வந்து ஏப்ரல் வெயில் பொலக் வெயில் பொலக்கும் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வெயில் பொல பொலக்காது
போய் இப்ப நம்ம இருக்கிற இந்த மதுரையிலல்லாம் பாத்தீங்கன்னா இதெலாம் வைக்க முடியாது கருகிரு அப்டியே இது ப்ப நா பேய் த வச்சிருக்கது இதெலாம் பாத்தீங்கன்னா நார்மல் எல்லா சீதோஷ்ணத்தலயுமே சர்வைவ் பண்ணி வந்துரு தெல்லா ச
ஓகே ஓகே
அதனாலதா எனக் பாத்தில உ வீட்டு வழியா வந்தே வீட்டு கட்ற மாதிரிக்கு அந்த இது போட்ருந்தாங்க. வான தோண்டி ந்த மாதிரி பாத்தே. செரி நீங்க தா பண்றீங்க போல செரி உங்ளுக்கு என்ன ஒரு இது இ நம்ம இருக்குற ஏரியால அப்டியே எல்லாரு கொஞ்ச கொஞ்சமா குட்டி குட்டி தோட்டமா போட்டாங்கன்னா எல்லா இப்ப தோண்டி போட்டு ரோடாக்கிட்ருக்காங்க நம்ம வீடுகள்ல யாவ் குட்டி குட்டியா போட்டும் சேரு
என்ன ஞாபக வருதுன்னா ப்ப நாப்பது செல்சியஸ்ல வண்டி டயரெல்லா உருகுது மக்கெல்லா அ ஆமா நாப்பது டிகிரி நாப்பது டிகிரியே ஓடுறீங்க நம்மெல்லா அசால்ட்டா இங்
ஆ மா அது என்ன என்ன ரீசன் மரங்கள் இல்லன எல்லாத்தையு வெட்டி
ஆமா அதுதா அதுதா அதுதா
அதுக்கு இப்ப எனக்கு வந்து அதுதா ஒரு இது என்னால ரொம்ப இதா பண்ண முடியாது நா அவ்ளோ பெரிய ஆளும் கெடையாது. சோ இது குட்டி குட்டி சஜ்ஜஷன் குடுத்தேன்னு வெச்சுக்கோங் வீடு கட்றவங்களா பாத்து பாத்து சொன்னோம்னா நீங்க ஒரெண்டு தென்ன மரோ போடுவீங்க ஒரு தென்ன மரோ போடுவீங்க ஒரு தென்ன வெச்சாலே போது. அஞ்சு வேர அஞ்சு மா அஞ்சு வருஷத்துல நமக்கு வந்து யேண்பேக் குடுக்க ஆரம்பச்சுரு அது
ஆமா ஜெர்மெனி சொன்னோம்ல்ல அதெல்லா பாத்தா நல்லா குளிர்ச்சியான பகுதி இப்ப அங்க நம்மோ இந்தியால ஒரு பொண்ணு ஓட வீடியோ அங்க போட்ருந்துச்சு என்ன போட்ரு ந்துச்சுன்னா நம்ம ஊர்ல அசால்டா நாப் நாப்பதுபா தங்குவோ. ஆனா அங்க உள்ள நாப்பத்தொன்னு அந்த பொண்ணாலே தாங்க முடிலன்னு ஏ தாங்க முடிலன்னா இப்போ நீங்க பாத்துருப்பீங்க நம்ம எக்ஸாம்பிள் சென்னை டு கன்னியாகுமரி நா சென்னை வரப்போதெல்லா ஒரு ஹோட்டல் எதா ஸ்டாப் பண்ண வைக்குவோ சாப்படறதுக்கு அங்கல்லா பாத்தீங்கன்னா அவ்ளோ பெரிய எடோ வளர்ச்சி போட்ருப்பீங்க அதே மேர அந்த மாரி நாத்தம் தான் என்ன பண்றீங்க மரங்கள வந்து கம்மி பண்ணனால அது ஒடனே அந்த வெப்பத் த இது பண்ணி கொஞ்சோ இது பண்ணி விடுது நம்ம நாட்டு உதர் ஒன்னு மோசம் அடையறது கொஞ்சோ முன்னாடி இருக்குது அந்த இடத்துல ஃபுல்லா தூக்கிட்டனால ஃபுல்லா பில்டிங் காம்ப்ளக்ஸ் அப்டி இந்த மாரி பண்றதுனால அது உடனே குளிர் குளிர் ஆவும் மாட்டுது அதனால தான் அந்த வெயில் வந்து அவங்களால தாங்க முடில அது இங்க உள்ளவங்க உணர்ற மாரி இல்ல இங்கதான் ஃபுல்லா ஃபாரின் மேரி வந்துட்டு இருக்கு
அது அவங்களுக்கு தெரியனும் இல்லையா நம்ம வந்து ஃபியூச்சர்ல வர்ற நம்மளோட ஜென்ரேஷன வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கோனு தெரிய மாட் ங்கிது யாருக்கோ எங்கிட்டு பாத்தாலு பில்டிங்ஸ் கண்ணெல்லா வலிக்குது
ஆ ஊர்லல்லா பாத்தீங்கன்னா நாக வெல்ல சைடுல்லா பாத்தீங்கன்னா எல்லா வீட்லியு சு சுத்தி ஒரு கொறஞ்ச ரெண்டுமூணு தென்னமரோ இருக்கு
அது எவ்ளோ அழகா இருக்கு.
சூ சூப்பரா பாத்து அந்த வியூவு. அது மொட்ட மாடிலல்லா நின்டு பாத் திங்கன்னா சுத்தி பாத்தீங்கன்னா அ சூப்பர் மலைகளு மலைக்கின்ற மரங்களு
அதுனாலதா சொல்றே அந்த சைய்டுல வந்து நீங்க என்ன வெச்சாலு வளரு அந்த பக்கோ
அவ்ளோ குளிர்ச்சிய வந்து தரு
ம் ம் பட்டு பாப்போ அதனால நானுமே ஒரு நம்பிக்கேல ஆனா இது எனக்கு வரு நா ஆல்ரெடி வந்து நாங்க வந்து லீஸ் வீட்ல தா இருந்தோ அப்ப நான் இதெல்லாம் வளத்துருக்கே எனக்கு நல்லா இங்கல்லாம் வந்துச்சு அதனால இது வரும் இப்ப நம்ம தெருவுலேயே நம்ப சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நாலு வீடு கட்டிட்டு இருக்காங்க நாலு வீட்ல வச்சாங்கன்னா கொஞ்சோ பொல்யூஷன் கன்ட்ரோலாகும் நல்ல ஏர் கிடைக்கும் பிளஸ் நம்ம வீட்டுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸும்
பழங்கல எடுத்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துகலாம் மருந்து இல்லாம ஃப்ரஷ்ஷா எடுத்துகலாம்
ஆ ஆ ஆ மருந்து இல்லாம அதுக்குதான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல வந்தேன் ஏன்னா தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா அ இது ரெயின் வாட்டர் சொல்றாங்கள அண்டர் ஏ இருக்கு
ஆமா ஹார்வெஸ்ட் ரெயின்வாட்டர் ஆமா ஆமா ஆமா
அதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணும் இங்க கிராமங்கள வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற தண்ணியே வெளில தான் விடுவாங்க
ஓகே ஓகே ம் ம் ம் ம் ம்
அது மாரி என்ன செஞ்சும்னா ஆ க்ராமங்களெனா சண்ட வரு அந்த தண்ணி ஏ வீட்டு பக்கம் வருது ஓவீட்டம்ம அந்த மாரி பண்ணாம நம்ம யடத்துக்குள்ளயே உம் மரங்கள் பாத்தி கட்டி போட்டு அந்த தண்ணிய வந்து நம்ம பிரிச்சு விட்ருணு
ஆமா ஆமா அடிப்பன்னாத்
இன் வந்து நம்ம இது இருக்கு பாத்தீங்களா வாஷிங் மிஷின் தண்ணி அதுல வரு கூடாது ஏனா டிடர்ஜென்ட் அதிகமா இருக்கு
உம்மா உம் ம்
ம் மத்தப்படி நம்ம குளிக்கிற தண்ணி ஆ அப்ற சமையலுக்கு இருக்ற தண்ணி இருக்கு இல்லையா போங்ளே எனி டைம் தண்ணி போயிட்டே சப்ளை அய்ட்டே இருக்கு சோ அந்தட் த்துல வந்து அந்த ட்ரை இருக்காது மரம் செடி கொடிகளுக்கு நா வந்து இது வாலன் ஜியா போய்ப்போ ஒரீட்லியா சொல்லிட்ருக்கே நீங்களு இதே மாதிரி உங்களுக்கு சொல்லுங்க
கண்டிப்பா கண்டிப்பா நல்ல இனிஷியேட்டிவ் எங்க எடுத்துருக்குறது நம்ம கண்டிப்பா சொல்லலா
ஏதோ இதையாவது சொல்லுவோ அப்படின் ஜொல்லி சொல்லிட்ருக்கே பர வால் இது வரைக்கு சொன்னல உங்கள மாரி எல்லாருமே எங்கிட்ட காது குடுத்து கேக்றீங்க நா மெயினு இந்தமாரி வீட்டு கட்ட போறவங்கட்டயா தா போய் சொல்லிட்ருக்கே
ஆமா நம்ம இப்பதி கரெக்ட்டுரு மரங்கள வளத்து வுட் ட்டு வருஷ கழிஞ்சி நம்ம இல்லனாலு நம்மள நெறைய பேர் பயனடைவாங்க நெழல் ஒரு பழை ஓல் நெழலா நம் நிழலாகட்டு அந்த மாரி சின்ன சின்ன நன்மைகள் நம்மள அறியாமே வந்துஸ் தேரு நம்ம இந்த மாரி இதெல்லா விஷயங்கள்லாம் பண்னோனா
அ அந்த கொய்யா மரத்துல எல்லா பழுத்தையு நம்ம சாப்ட போறது கெடையாது அக்கு சாப்ட்டுப்பாங்க கொழந்தைய எல்லாருமே அது அது ஒய்யாமரோ வீட்டு அப்டி சொல்லுவாங்க ஏன்னா அது ம் ஜமுன் கொடுங்க போவோம்ல இன்ஃபியூச்சர்ல நோ மெய்ன்
வெரியு வெரி குட் வெரி குட் ஓகே ம ம மழை பெய்ற மார் இருக்கு மேலத் மேல துணி காய போட்டுரு கப்டியே எடுத்துட்டாங்க சரிங்கலா சரி ஓக் ஓக் ஓக் ஓக் ஓக் ஓகே ஓகே பாய்